லோ வணக்கங்க வணக்கங்க என்ன பண்றீங்க
நானாங்க இப்ப தாங்க ஃப்ரிப்பேர் பண்ணிட்டு நீங்க சொன்னதெல்லா அப்டியே செஞ்சிட்ருக்க அருமையா இருக்கு வெண்டக்கா கட் பண்ணிட்டு இருக்க சின்ன சின்ன சாட் கட் பண்ணி வதக்கனோன்னா அதுக்கு தண்ணியே போட தேவல்ல கொஞ்சோ பெருசா இருந்தா கொஞ்சமா தண்ணி போட்ற மாறி ஆயிடும் கொஞ்சோ நர நர ஆமா நர நரன்னு ஆயிடும் அதுக்கு தாங்க செய்ல மெதுவா செஞ்சுட்ருக்கல்லான்னு கம்முன்னு நின்ருக்கங்க
சூப்பர் சூப்பர் சூப்பர்
ம் நீங்க எது செய்வீங்க மோர்கொழம்புக்கு சைடிஷ்ஷா
அது உருளக்கெழங்கும் வச்சுப்ப வெ வெண்டக்கா பண்ணுவேங்க நறையா வெண்டக்கா பண்ணனு
அப்டிங்ளா சரிங்க சரிங்
வெண்டக்கா பண்வே உருளக்கெழங்கு வறுத்துருவ எனக்கு அது ரொம்ப புடிக்குங்க ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்டா இருக்கும்
ஒரு சிலருக்கு தயிரு மோரு இப்ப வந்து வெண்டக்கா வச்சோன்னா ரொம்ப கோல்ட் ஆயிடுங்க தொண்ட வலி வந்துடும் கோல்ட் அதிகமாயி டும் வாமிட்டிங் எடுப்பாங்க சீக்கிரோ செரிமானோ இருக்காது அது சாப்ட்டு பாக்கறக் றவங்க அதாவது என்னைக்கோ ஒரு நாள் சாப்டவங்களுக்கு அது ஆகாது அது ரா ரொட் டீனா எடுக்கறவங்க வீக்லி ஒன்ஸ் கம்பல்சரி எடுக்கறவங்க எடுக்கறவங்களுக்கு வந்து அது செட்டாயிடுது போல இருக்கு ஒடம்புக்கு
சூப்பர் ம்
ரு ம் அந்த மாரிதாங்க மோர்க்கொழம்பு ஆத் வெண்டக்கா பொரியலுங்ளா
ஆமாங்க பிள்ளைங்களுக்கு வந்து லன்சு பாக்ஸூக்கு எப்பயு அவங்ளுக் வந்து என்னனா தயிரு
ம்
தய் அந்த கேர்ட் ரைஸ் உட்டா வேற எதுவுமே கேக் க மாட்டாளுங்க ஏம்பொண்ணுங்க கேர்ட் ரைஸ் பொட்டேட்டோ ஃப்ரை கேர்ட் ரைஸ் பொட்டேட்டோ ஃப்ரை இது ரெண்டு தாங்க
றைய தயிர் சாதோந்தா சாப்புட்றாங்க பசங்க ஆ
ஆமாங்க எங்க வீட்ல மோஸ்ட்டா தயிரு வந்து என்ன பண்ணிடுவ பால் மீந்து மீறூலங்க நைட்டு அத என்ன பண் வ அது ஒர மோர் போட்டு வச்சிருவே அப்போ எனக்கி ம் நா என்ன பண்வே எப்பயு வீட்ல இருக்கு தயிரு இ எப் பெரிய பொண்ணு வந்து பிரியாணிக்கு பாதி கேர்டு போட்டு தாங்க சாப்டுவா அவ்ளோ ஒரு கேர்ட் பைத்தியோ அவ சின்ன பொண்ணு வந்து ரொம்ப கம்மியா சாப்டுவா ஆ பெரிய பொண்ணு நெறையா தயிரு சேத் பா அவளுக்கு செரி நானு அது நல்ல விஷயோ தானன் விட்டுறது ஹலோ ஹலோ ஹலோ ஆ கேக்குது ஆ சொல்லுங்க
கேக்குதுங்களா வாய்ஸ் பிரேக் ஆவுதில்லைங்களா
ஆமாங்க கொஞ்சோ உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுற மாரிதாருக்கு உங்ளுக் உங்களுக் கேக்குதா
ஆ கேக்குது கேக்குது சொல்லுங்க
ஆ போ என்ன பண்றீங்க இப்ப சபச்சி முடிச்சிட்டு என்னா பண்ணுவீங்க
சமச்சி முச்சிட்டு கொஞ்சோ ஒரு மாரி வேர்வையா இருக்கு டக்குனு போய் குளிச்சிட்டு வந்துருவ ஃபஸ்ட்டு மதியோ சாப்புட்றதுக்கு முன்னாடி குளிச்சிருவே காலையில என்ன ஒர்க் எங்னா வெளிய போறது குளிச்சிட்டு போ அப்பிடி இல்ல ஆனா சமச்சி முடிச்சிட்டு எவ்வளோ ஒர்க்கு இப்போ சமையலந்த கொஞ்சோ சின்னதா சின்ன அறதா அது ரொம்ப நேரோ நின்னுட்ருக்க முடியாது அதனால ரொம்ப ஒரு மாரி ஸ்வெட் ஆய்ட்டே இருக்கு அதுக்கப்றோ ஃப்ரெஷ்ஷா போயிட்டு கொஞ்சோ நேரோ குளிச்சிட்டு வந்து அதுக்கு மேல சாப்பாடு போட்டு நல்லா சாப்டுட்டு ஒரு அர மண் நேரோ துணி மடிக்கிற மாரி இருந்துச்சுனா மடிச்சிடுவே இல்ல சாமானு இப்ப ச செஞ்ச சாமான்லா கொஞ்சோ அழுக்காருக்கு இல்லைங்ளா
நாமா
அது ஒரு நாள் கட கடகடன் கொஞ்சோ யோசிக்காம டக்குன் கழுவி போட்டுட்டு
ம்
ஆ அதுக்கப்பறோ ரெஸ்ட்டு தாங்க மூணு மண் நேர் நால் மண் நா நல்லா நஞ்சி மணி வரை ரெஸ்ட்டுதா அதுக்கப்றோ ஏ சின்ன பையே ஸ்கூல்லந்து வருவா அங்கந்தே தெருவுலந்தே கத் தினு வருவா அவ வந்துட்டானு எங்களுக் தெரியு நா அவ வரதுக்குருக் கொஞ்சோ அலாட் ஆயிடுவே செல்லு நேரா உள்ள நொழையும்போதே செல்லுன் வருவா
ஆமாங்க வீட்டுக்கு இந்த கடைசி பிள்ளைங்ள மேய்க்குரது தாங்க
ரொம்ப கஷ்டமாக்குதுங்க
பெ பெரிய புள்ளைங்க சைலண்ட்டா கொல்லுதுங்க சின்ன புள்ளைங்க பேசியே கொள்ளுதுங்க
நா பண்ணதுங்க போங்க
ஏ இங்க எங்க வீட்லயு இந்த சின்னதுங்காங்க வாலா வாலு ஆமா ம்
அட போங்க சின்ன பசங்க எப்போமே ஒரு இதுதா ஆனா நம்ப என்னாதா சொல்லுங்க அப்டியே பிளேட்ட மாத்திடுதுங்க அவ்ங்க அப் ப்பா வந்தா அப்டியே மாத்தி நம்ம மேல என்னவோ நம்பதா குற்றவாளி மாரி நின்னுப் போ அப்டியே மாத்தி வுட்டுருவாங்க கதைய அவ்ங்க சொல்றத அப் அப்டியே என்ன நடந்துச்சுன் கூட கேக்க மாட்டாங்க அப்டியே நம்புவாங்க பாருங்க அப்பதாங்க ஹைலட்டே அதுதாங்க பயங்கர ஹைலட்டாவே இருக்கு போங்க
ம்
ம் என்ன பண்றது அப்டிதா இருக்குதுங் காலமே அப்டிதாங்க இருக்குது
காலமே அப்டிதாங்க ஒலகமே அப்டி அ
எலிய தொரத்தின்னு போகுமா அது வந்து ஒரு காலோ இப்ப எலிய பாத்தா பூன ஓட்ற கால கலிகால முத்திருச்சுன்றாங்க பாத்தீங்ளா
ஆமாம்மா
கால மாறி போச்சுங்க இங்க நெஜமாவே நேத்து ஒன்னு பாத்தே எலி தொரத்துது பூன ஓடுதுங்க சிரிப்பு தா வருது எனக்கு ஓஹோ பெருச்சாலிங்க பெருசாக்குது அது அத பாத்துட்டு இந்த பூன ஓடுதுங்க வெளிய பய சிரிப்புனா சிரிப் ப்புங்க எனக்கு என்னடா இது இது நம்மளுக்கு வந்த சோதனை ஆயிபோச்சேன்ற மாரி ஆயி போச்சு போங்க சோதன சோதன தா செரியான சோதனை ஆயிபோச்சு போங்க ஏ கேக்குறீங்க ஐயோ கடவுளே அ ஆ என்ன பண்றதுங்க சமையல் இப்ப நைட்டுக்கு என்ன செய்யணு பகலுக்கு என்ன செய்யணு காலைல என்ன டிஃபன் செய்யணு இதே யோசுச்சு யோசுச்சே நம்ம வீட்டுக்குள்ள சமையல் அறைல யோஸ் ம் ஆ
ஒரு நாள் ஃபுல்லா இப்டிதாங்க இருக்கே நாளைக்கு என்ன சி அடுத்தது நைட் என்ன
ம்
அடுத்தது அடுத்தது அடுத்த நாள் மார்னிங் என்ன பிரேக்ஃபஸ்ட்டு இப்டி தாங்க ஒரு வாழ்க்க போது எனக்கு நா என்னத்துக்கு தா படிச் ச்சுங்கிற மாதிரி கேள்வி வந்துரு
ஆமாங்க அதுதா மொத சமீபத்துல ஒரு வீடியோ பாத்தேங்க
ம்
இயற்பியல் ஃபிசிக்ஸ் பட்ச்சுட்டு எம் எஸ் சி ஃபிசிக்ஸ் முட்ச்ட்டு நான் வீட்டு வேல செய்யற் தாண்டி லாயக்கி ஏனா அவ்ங்க அக்கா கிட்ட சொல்றா தங்கச்சி அதுக்கு அவ்ங்க அக்கா சொல்றா ஏய் நீ மேக்ஸ் பட்ச்சதுயே ஒன்னு வீண் போகல இப்ப நீ கடைக்கு போனா ஒரு கிலோ அரிசி எவ்ளோ
ஆ
அத் தெரியுதா இல்லியா வாங்கின் வாரியா இல்லியா என்னம்மோ சவுண்டு வருதுங்க உங்க இதுல
இப்பங்க
கவர் கவர் பிரிக்கிற சவுண்டு வருதுங்க ஆ இப் இப்ப மறுபடியு கொஞ்ச கம்மி ஆயிடுச்சு ஆ வரல ம் என்னவோ ஸ்நாக்ஸ் சாப்புறீங்க
இல்ல ஐயோ இல்லங்க இது இந்த வளையல்ல இந்த ஒரு கவரு இரு குங்க அது ஆ அ அத மடிச்சு வச்சு ருக்கே காலையில ஒரு ஃபங்ஷன் போயிருந்தேங்க செரி எனக்கு அந்த கண்ணாடி வளையல் போடுறது ரொம்ப புடிக்குமா செரி அத‌ திருப்பி அந்த பாக்ஸ்லே எடுத்து வெச்சுட்டு ருக்கே வேற ஒன்னு இல்லங்க ஸ்நாக்ஸ் எல்லா சாப்புல்லங்க ஸ்நாக்ஸ் எல்லா சாப்பற வய்ஸ் போயிடுச்சுங்க இப்பல்லா வந்து இப்பல்லா வந்து ரொ ம்ப ஹெல்த்தியா போனு அ அதா து இந்த ஃபிரைடு ஐட்டம்ஸ் அதெல்லா எ துவுமே கிடையாதுங்க கட்டு எல்லாமே கட்டு சுண்டல் வேக வச்சு சாப்புடுறது அப்புறோ ஒரு வெள்ளரிக்கா சாப்புடுறது
ஆ
அ ரொம்ப ஹெல்தியா உள்ள சேக்கணுங்குறது என்னோட இதுங்க அந்த ஃபுட்டு விஷயத்துல வந்து ரொம்ப கண்ட்ரோல தா இருப்பே நானு நா என்னெல்லா பாத்தீங்னாவே தெரியு ரொம்ப இது வர
சேரிங்க செர் எனக்கு சிரிப்பு தா வருதுங்க முடியில என்னங்க பண்ற
நீங்க என் நா பேசுனாவே கலாய்
நீங்க ஸ்டிட் ஆபீசர்னும் போது சிரிப்பு வந்துருது எனக்கு ஏங்க சின்ன பொண்ணு உங்க பொண்ணு அப்டி கலாயிக்குது உன்ன உங்கள அவளுக்கு பயப்படுறன்றீங்க எ ப்படிங்க ஏங்க அந்த பொண்ணு கண்ட்ரோல்ல இருக்கீங்க நீங்க
இல்லங்க நெஜமா சொல்றே நானு அதாவது ஒரு ஃபுட் கண்ட்ரோல் எப்டி இருக்கணுன்றது சில விஷயோ நா மாறி மாறுன பிறகு சொல்றே நானு இப்டி இது இது இதெல்லா கட் பண்ணிடுனு சாப்புட கூடாதுன் விட்டனா விட்டதா
அ
அது அது சொல்ல வரே நானு வேற எதுவு இல்ல
ஓ டயட் கண்ட்ரோல்ல இருக்கீங்க அப்போ
அ ஆமா கண்டிப்பா
ம் ம்
நீங்க எப்புடிங்க நீங்க எப்டி என்ன ஸ்நாக்ஸ் சாப்பிடுவீங்க
நா மோஸ்ட்லி ஸ்நாக்ஸ் எல்லா கட் பண்ணிடுவேங்க இப்போ ஃபுரூட்ஸ் வெஜிடபுள்ஸ் ஃப்ரூட் ஸு கம்பல்சரி ஒரு ஃப்ரூட் எடுத்துருவே நெறையா ஆரஞ்சு தா எடுப்பே ஆப்பிள் எடுப்பெ போமோக்ரேனட் அந்த மாதுளம் பழோ நெறையா எடுப்பே
அ அ அ
வாழநாடு அ ஸ்நாக்ஸ் ஈவினிங்கில வந்து கம்பல்சரி பாதாம் ஒரு நாலு சாப்புடுவே நாலு பேருச்ச பழோ இது சாப்புடுவே ஏனா தேட்டி ப்ளஸ் நாவே ப்ராப்ளம் கிரேட் ஆயிதுங்க பிரச்சனெங்க நீனா நா ஒரு டீச்சிங் லைன்ல இருக்கனால மோஸ்ட்லி எனக்கு ரொம்ப எப்டி சொல்றதுங்க நறையா பேசற வேண்டிய வேல நறையா வர்க்லோடு போவு பசங்கள மெய்ன்டன் பண்ணணு மென்ட் டலி ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு இதெல்லா இருக்கறதுக்கு எனக்கு அட்லீஸ்ட் ஒரு எனர்ஜி வேணுன்னா இதெல்லா நடுவுல நா எடுத்தாதா கொஞ்சொ நா ஃபுட் எடுத்தா ஃபுரூட்ஸ் எடுத்தாலு இல்ல சாப்பாடு கொஞ்சொ எடுத்தாலு அந்த மாரி தா வரு மோஸ்ட்லி ரைஸ் அதிகமா எடுக் மாட்டே சப்பாத்தி இட்லி தோசா இது ச இது மாரி நறையா டிஃபன் ஐட் ட்டப்ஸ் தா எடுப்ப
அந்த மாரினாலு மோஸ்ட் லி எனக் ஒடம்பு அதிகமா ஏற்றது கெடயாது அ கம்பல்சரி எக்சசைஸ்ஸு பண்ணிடுவெ காலேல அஞ்சு மணிக்கு தூக்கொ வரலன்னா
அ
ஃபேஸ் வாஷ் பண்ணி கொஞ்சொ தண்ணில கை வெச்டோன்னாவே நம்ளு அந்த இதெல்லா வந்துரு இல்லிங்ளா கொஞ்சொ அப்டியே டப் ஆயிடும் அதனால கை க்கால அப்டியே அசசிட்டு கொன் நேர நடந்துட்டு கீழ குனிசிட்டு எதனா ஒரு கொஞ்ச நேர யோகா செய்வே மூச்சு பறிச்சி செய்வே லங்ஸ்க்கு லங்ஸ் இன்பெக்ஷன் ஆகாத அளவுக் ஒரு ரெண்டு அந்த கொரனா வந்திச்சு இல்லெங்ளா அப்ப ஆரம்பிச்சதுங்க ஆ அப்ப ஆரம்பிச்சது நெஜமாவே நல்ல ரிசல்ட்டுங்க அது செம ரிசல்ட்டு நெஜமாவே மூச்சு பயிற் சீன்றது நல்ல ரிசல்ட்டு அத நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு இருமலோ தோசையு இதுவு வராதுங்க என்னமோ தீயிர வாசன ட்ல வருதேன் பாத்தேங்க
புச்சிடீங்களா பேசி பேசி ச்சாசா
பேசி பேசி தீச்சிட்டங்க சரிங்க சரிங்க வெச்ருங்க வெச்சிரு சரிங்க ஆ சரிங்க சரிங்க வெச்சிரு ம் செரிங்க அ அடுத்த இணைப்புல நம்ம சந்திபோங்க நன்றிங்க நன்றி நன்றி நன்றி ஏன்டா ஸ்மெல்லு வந்துசே கூப்பட்றது இல்ல